கேக்குதா கேக்குதா ஒங்க்ளுக்கு
ஒங்க்ளுக்கு கேக்குதா எனக்கு கேக்குது
ஆ ஆ எனக்கு கேக்குது
ஆ என்ன பண்றீங்க
நா சும்மாதா உக்காந்துட்ருந்த நீங்க
நானு சும்மாதா உக்கான்ட்ருந்த
சாப்பிட்டீங்களா
ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நானு சாப்ட சாப்ட்ட என்ன சாப்ட்டீங்க
ம் தோச சாப்ட்டே நீங்க
நானு தோசைதா சாப்ட்டே
ஆ
வேற மத்தியானத்துக்கான சமச்ட்டீங்க்ளா
இல்ல இன்னு சமைக்கல இனிமேதா அந்த வேலையெல்லா ஸ்டாட் பண்ணு
ஓ அப்டிங்களா இன்னைக்கு என்ன சமைக் போறீங்க புதுசா
புதுசாவல்லா இல்ல பீட்ரூட் பொரியல் வைக்கணு
ஓ அப்டிங்களா
அப்பறோ கடல கொழம்பு
நீங்களு செய்வீங்களா
இல்ல நா செய்ய மாட்டே நா வந்து இந்த கட் பண்ணி குடுக்குறது அந்த மாரி வேலையெல்லா எங் கம்மாக்கு செஞ்சு குடுப்பே எங்கம்மா வந்து சமைப்பாங்க
ஓ செரி செரி இன்னிக்கு எங்கேயு வெளியெல்லா போலையா இல்ல நா சமைக்க மாட்ட
ஹெல்ப்பு பண்ண மாட்டீங்க்ளா
இல்ல எங்க அக்கா இருக்கறனால அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க
ஓ
அதனால எனக்கு அவ்ளவுக்கா வேல வராது ஒரு சில நேரோ தா வரு எப்டி இன்னைக்கு எங்கேயோ வெளியே போற பிளான் எதோ இருக்கா
இல்ல போரிங்கா இருக்கு வீட்லயேதா இருக்கு நீங்க
அப்டிங்ளா இல்ல எனக்கு இன்னிக்கு ஒன்னு இல்ல நேத்துதா போயிட்டு வந்த
ஓ
அப்டியே போயிட்டு கொஞ்சோ பொருள் எல்லா வாய்ன்டு வந்த பேக்கு அப்றோ ட்ரெஸ்ஸு அப்றோ கொஞ்சோ வாட்ச்சு கைல போடுற மாரி கொஞ்சோ அதெல்லா வாய்ன்டு வந்த
உங்ளுக் எப்போ காலேஜ் ஓப்பன் ஆவுது
எங்ளுக்கு இன்னு ஒரு ரெண்டு நாள்ல
ரெண்டு நாள்ல ஓப்பன் ஆவுதா
ஆமா உங்ளுக்கு
நா இன்னு காலேஜே சேந்துட்டு இல்ல
ஓ ஆமால் ஆ சொன்னிக ஞாப இருக்கோ ஓகே ஓகே
இனிமேதாய் எனக்கு வந்து எப்டியு ஜூலை ஆகஸ்ட் ஆயிரு நா சேறதுக்குள்ளயு
ஓ அப்டிங்ளா
ஆமா
இப்ப இன்னு உங்ளுக்கு நெறைய டைம் இருக்கு வீட்ல
ஆமா ஃப்ரெண்ஸ் எல்லா காலேஜ்க்கு போயிட்ருக்காங்க
ப்ரியா இருக்கு
ஆமா போர் அடிக்குதெல்ல
உங்க ஃப்ரெண்ட்டால எப்டி உங்க கூட தானா
இல்ல ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு காலேஜ்ல பேய் சேந்துட்டாங்
அப்டிங்ளா
எல்லாரு எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆட் ச ஆட்ஸ்தா எடுக்குறாங்க நா மட்டுதா இன்ஜினிரிங் எடுக்குற
அப்டிங்ளா
அது அவங்க எல்லாரு வந்து வேற வேற காலேஜி
ஓ இப்ப இன்ஜினியரிங் எல்லா ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நெறைய பேத்துக்கு மார்க்கு வந்துருக் கு அதனால எல்லா ஆட்ஸ் தா இந்த வருஷோ நெறைய போயிருக்காங்க
உம் இன்ஜினியரிங்க்கு நெறைய பேரு அப்ளிகேஷன் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க
ஆமா நானு ரெண்டு நாள் முன்னாடி நியூஸ்ல பாத்தம் இந்த வருஷ தா எல்லாத்த விட ஜாஸ்தியா கவுன்சிலிங்ல வந்து மூனு லட்சம் பேர் போட்டிருக்காங்களாமா
ஆமா
அப்டின் சொல்லிட்டு இருந்தாங்க
அதுதா எனக்கு கெடைக்குமா ஒரு நல்ல கோர்ஸு நல்ல காலேஜும் அப்டின்னு சொல்லி எனக் கு ஒரு யோசனையா இருக்கு
கடைக்கு கடைக்கு கண்டிப்பா நாங்க தமிழ்நாட்டுல இவ்ளோ காலேஜ் இருக்குல்ல
ஆமா ஆனா நம்ம ஊர்லேயே தா படிக்க விடுவாங்க
அதற்கு இது இன்னு வந்து அவ்ள சீக்கிரமா காலேஜுக்கு எல்லா யாருக்கு வெளியூர் அனுப்ப மாட் ட்டாங்க
ஆமா பாக்கலா என்ன ஆகுதுன்
அதுதா இன்னு உங்களுக்கு டைம் இருக்குல்ல
ஆமா
உங்களுக்கு இப்ப இருவத்தி ஒம்பதாந் தேதி தான இது குடுப்பாங்க டேட்டெல்லா
ஆமா
நா எ ஒரு ஃப்ரெண்டு் பண்ணிட்ருக்காள அதா அவ சொல்லிட்ருப்பா அதனால தெரியு எனக் கொஞ்சோ
ம்
அவ எப்டியோ அவ ஐந்நூத்தி நாப்பதோ அம்பது மார்க்கு
அப்படியா
ஆமா
கட் ஆஃப் எவ்ளவ் வெச்சிருக்காங்க
கட் ஆஃப் ஒன் எயிட்டி சிக்ஸோ செவனோ கரெக்ட்டா தெர்ல
அப்டியா
ஆமா
அவுங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்ளா
ஆமா அவுங்களு கவுன்சிலிங் வழியா போலான் தா இருக்காங்க
ஓ என்ன இன்ஜினியரிங்கு
அவங்களு சிஎஸ் சி தா யோசிச்சிருக்காங்க
அப்படியா
சி எஸ் சி போவாங்க இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி மிக்ஸா வருல்ல சி எஸ் சி கூட
ஆ
அதுல போவாங்க
ம் நானு அப்டிதா பாத்துட்ருக்கே
எல்லாரு இப்ப அந்த கோர்ஸ் தா பாத்துட்ருக்காங்க
ஆமா
வேற நீங்க இந்த ரெண்டு கோர்ஸ் தவிர வேற எதோ பாத்து யோசிச்சு வெச்சிருக்கீங்களா
நா வந்து இது கெடைக்கலன்னா பயோடெக்னாலஜி எடுக்கலா அப்டின் நெனைச்சிருக்கே
ஆ அது நல்லாருக்கு
ஆ
அப்ப நீங்க அனஸ்தீஷியா அத பத்தி எல்லா படிக்கலால
அதெல்லா பயோலஜி குரூப் எடுத்தவங்க தான படிக்க முடியு
ஆமா
நா கம்ப்யூட்
நீங்க எந்த க்ரூப்பு
அலோ
ஆ அதா நீங்க எந்த க்ரூப்பு
நா கம்ப்யூட்டர் சயின்ஸ்
ஒ அப்டிங்ளா
நீங்க என்ன க்ரூப்பு
நானு அதே க்ரூப்பு தா
ஆ
வேற ஏதுவு பிசிக்ஸ்சு கெமிஸ்ரி அதுல எல்லா இன்ரெஸ்ட் இல்லைங்களா
ஆ அய்ய அதுல எல்லா சுத்தமா இன்ரெஸ்ட் இல்ல
ஓ செரி செரி இப்ப இந்த வர்ஷ வந்து கெமிஸ்ரி பேப்பர வெச்சி எல்லாதுக்கு ஒரு மாரியாதா இருக்கு
ஆமா
நீங்கள எப்படி நல்லா பண்ணீங்களா அதுல
இல்ல எனக்கு செவன்டீஸ்ல தா மார்க் வந்தது
அப்டிங்களா
நா வந்து எக்ஸ்பெட் பண்ணது ஒரு எயிட்டி யபோ நைன்டி யபோவது வாங்கணு அப்டின் செல்லி நனச்ச ஆனா கொஸ்டின் பேப்பரு
ரொம்ப டப்ஃபு இந்த வர்ஷோ எல்லாரு அப்டிதா சொன்னாங்க
ஆமா
எங்க இதுல எல்லா டாப்பரே வந்து ஐயோ இவ்ளோ கஷ்டமா குடுத்துருக்காகளேன் முடிச்சிட்டு வந்து அப்படி பொலம்பிட்டுருந்தா
நானு பொலம்பிட்டே தா இருந்த
நாலா இந்த யூடிப் எல்லா பாத்து படிப்பேன்னா அத ப்பத்துதா நறையவே படிச்சேனா அவங்களே வந்து எக்ஸாம் முடிச்சு வந்து இப்படி ஒரு வீடியோ போட்றாங்க ஐயோ உங்கள மாரி வீடு இந்த மாரி பேப்பரே நா அஞ்சு வருஷதுல பாத்ததுல்ல
ஆமா இப்டி நம்மதா வந்து பேக் லக் இருக்கிற ஒரு செட் டே அப்டின் சொல்லி எல்லா போட்ருந்தாங்க
ஆமா நா போன வருஷத்துதெல்லா பாத்தே அதெல்லா ரொம்ப ஈஸியா இருந்ச்சி மேக்ஸ் எல்லா இந்த கம்பல்சரி இருக்குல்ல அதுகூட எழு துற மாரிதா இருந்ச்சி படிக்காதவங்களே ஒரு முப்பது மார்க் வாங்கலா அப்படிதா இருந்ச்சு
நமக்கு தா இப்டி பண்ணிட்டாங்க பிசிக்சு எனக்கு ஓரளவுக் கஷ்டமா தா இருந்தது
ஆமா கம்ப்யூட்டர் நல்லா ஈசியா குடுத்தாங்க
ஆமா கம்ப்யூட்டர் ஈசியா இருந்தது மேக்சு எனக்கு கொஞ்ச கஷ்டமாதா இருந்ச்சி எயிட்டி அபோ தா வருன் நனச்சே ஆனா நறைய கிரேஸ் மார்க் வந்திருக்கு போல நைன்டி அபோ வந்துருச்சு நைன்டி த்ரீ வாங்னே
ஓ அப்டிங்களா சூப் பரவால்ல பரவால்ல
மத்ததுல எல்லா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில தா ரொம்பவு கம்மியாயிடுச்சு
அத பிசிக்ஸ் எல்லா த்ரீ மார்க்லே வெச்சி செஞ்சிருகாங்க
ஆமா
வேர தமிழ்லலா எப்டி எழுதினீங்க நல்லா எழுதினீங்களா
ஆ தமிழ் இங்கிலீஷ் எல்லா பிரச்சன இல்ல ஓனா கூட எழுதி விட்டுக்கலா
அதா ஆனா நறைய பேரு சொன்னாங்க தமிழ்ழ டைமே பத்தல
தமிழ்ல்ல எனக்கு டைம் ஆமா எனக் தமி தமிழ்ல்ல டைம் பத்தல எனக்குந்தா டா ட தமிழ்ல்ல டைம் பத்தல நா அவசர அவசரமா எழுதுன
அத நானு கடைசி அஞ்சு நிமிஷத்துலதா எழுதியே முடிச்சே
நா கடைசி அஞ்சு நிமிஷத்துல எழுதி முடிக்கல கரெக்டா கோடு போட்டுட்ருக்கே அந்த மிஸ்சு வந்து புடிங்கிட் போயிட்டாங்க
ஐயய்யயோ சேரி நா உங்களுக்கு ஒரு ப்ப அஞ்சு நிமிஷ திருப்பி கால் பண்ட்டு என்ன கூப்புட்ருக்காங்க கொஞ்ச வேல இருக்கு
ஆ சேரி
ம்